சொல்னு
என்ன பண்ற
நா உக்காந்து யோச்சுகிருக்கே
ஒன்னு போட்டு யோசிக்காத செரியா
ம்
நல்லா பேசு நா எல்லாத்துட்டயு பேசுறக்கு எப்டி சான்ஸ் கெடைக்கு பேசு ஆ ஒரு ஒரு வகையிலாச்சு முன்னேறலால்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கெடைக்கு அதுனால கொஞ்சொ ஆ அழகா இப்போ வந்து இப்போ நீங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்களா அந்த குரூப்ல அழகா நீ வந்து அ மெசேஜ் போட்றே அதுனால ஒனக்கு ஓ ஃப்ரெண்டு ரிப்ளை பண்றா கால் பண்றா அவட்ட ஷேர் பண்ற அந்த மாரி நீ பேசு
முத்தங் குடு அப்பன ஆ
குடுப்போ இரு இருக்குல்ல கொஞ்சொ இது பண்ணிக்கலால்ல அதுக்காக சொல்றே
ம் கரெட்டுதா
கொஞ் அ நல்லா பாரு ஹாப்பியா நைட்டு இதானா பாப்பா ஹோம் ஒர்க் எழுதுறா பாத்துகோ நெருக்க நெருக்கமா எழுத மாட்டேங்கிறா
ஆ
பொண்ணு ஆனா இப்போ கொஞ்சொ ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருக்கு பாத்துகோ ஃபர்ஸ்ட் நல்லா எழுதுன இப்ப கொஞ்
ஃபேஸ் விட்டு விட்டு எழுதுறாளோ
ஆ ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதுறா
ம்
அதுதா பிரச்சனயாஇருக் ஃபஸ்ட்டு நல்லா எழுதுனா எழுதும் போது அழகா அந்த த் இன்னெல்லா நல்லா க்கெவா சு தமிழ்ல நல்ல இன்னுல்லா க்கெவா சுளுச்சு நல்ல அழகா போட்டா
மா ஆ
இப்ப கொஞ்சொ மறுபடியு இது பண்றா ம்
ம்
சேரி செரி
வெய்ஷா நல்லா இருப்பாளா
நா அங்க இருக்கெ
வந்துட்டாலா
இல்ல வரல இன்னூ
சேர் சேர் சேர்
ம்
நீ சாப்ட்டியா எதனால்னா
இனிமே சாபட்ணோ
நீ மாமான்ட்ட ஃபோன் பண்ணி பேசரதுதானட பிஸ்னஸ் அவங்னா ஒரு ஏதாச்சூ ஐடியா குடுப் பால நல்லபடியா எதூனா
ஐடியா கொடுப்பாங்க மாமாவூலா பெரிய லெவல் சொல்லுவாங்ளே
இல்ல இல்ல நீ உன்னுடைய பட்ஜட் என்ன என்ன அவுங்ள கேளூ ஏதாச்சு
இப்போ மாமாட்ட கேக்கிறேன்னு வெச்சுக்கோயோ மாமாட்ட மாமா பிசினஸ் ஐடியா சொல்லுங்கன்னா மாமா வந்து மாமா லெவலுக்கு சொல்லுவாங்க
இல்ல இல்ல நீ இந்த மாதிரி நீ நீ சொல்லு என்ன அளவுலுக்கு சொல்லுங்க மாமா அப்டின்னு நீ சொல்லு அதுகேத்த மாரி அவங்க சொல்லுவாங்க
ம்
ன்னே ஏன்னா அவங்க லெவலுக்கு நீ அந்த மாரி சொல்லல்லியே வந்து சொன்னியா எனக் இது பண்ண முடியாது ஆ இது அப்டி சொல்ட்டு சொல்லு அவங்க அந்த மாரி சொல்வாங்க
நா
ன்னே
சரி என்னான்னு பேசுறே
ம் சேரி சேரி இப்ப கூட வீட்டுலதா இருக்காங்க நீ அத பேசிட்டு கூட கால் பன்னி பேஸ்
சேர் நா சரி
சாப்ட்டியா நீ
நான் அப்பமே கேக்கலாந் தான்னு நெனைச்சே அவங்குட்ட ஏதாது ஐடியா அவங்கள்ட கேட்டா தெரியும்ல நெனைச்சே அதுக்கடுத்து யோசிச் சரி சரின்டு மாமா தா அங்கெ சிட்டில இருந்துட்டாங்களா அதனால அவுங்ளுக்கு ஏத்ததுதா சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியூ அவங்க சொல்றது பெரிய லெவலா இருக்கூ நம்ம அந்த லெவலுக்கு போகே கஷ்டோ
ம்
அ அந்த லவலலுக்கு யோசிச்சி சொல்வாங்கன்டு தா சேர் ரையிட்டுன்னு தா அப்டி கேக்வே இல்ல
ம் ம்
மா
கீழ எதாச்சி
சேர் செரி ம்
செரி
இப்ப நம்மிட்ட முதல்ல அதிக அளவு இருந்துச்சுன்னா சரி ரயீட்டு நம்ம என்ன சொன்னாலும் செரின்ட்டு பாக்கலா
நா நல்லதூ இப்ப நம்ம அதிகம் போட்ற அளவுக்குலா வந்துட்டு இல்ல நெல்லப் போட்டு மட்டமா இது ஒரு
ஆமாங்
அதனால எழுந்துச்சுதா பண்ணு எதுனாலு
ஆமா நஸ்ட்ட வந்தாலு தாங்க கூடிய சக்தி வேணு
நட் அந்த அளவுக்கு நம்ம போட கூடாது சொல்ற
கூடாது அ அதா போ கூடாது இருந்தாலு எந்த தொழில் ஆரம்பிச்சாலு ஒரு ஆறு மாசத்துக்கு கஷ்டமா தான இருக்கு
கஷ்டமாதா இருக்கு ஆன அது புதுசா கொஞ்சமாச்சி இது பண்ற மாரி கொஞ்ச பாக்கணு
ஆமா
ஆமா இந்த பொராட்டால்லா கட வச்சி
இந்த பனியனு இந்த மாரி செறுப்பைலா எடுத்து இப்ப ஆன்லைன்லே போடலா அந்த ஏ கூட படிச்சா ஒரு பையலா இப்ப போடுறாம்ப
பாரு அதெல்லா வந்து சும்மா ஒரு சைட் பிஸ்னஸ் மாரி வேணா பண்ணிக்லா மெயினுக்குலா செட் ஆகாது அது நமக்குலா செட் ஆகாது அதெல்லா வந்தா வருது இல்லன்னா விடுன் விட்டுட்டு போவாங்க நம்ம வந்து ஃபுல்லா ஆ வந்துட்டு போடுறதுக்கு செட் ஆவாது
ஆ
ஆமா
அதா ஒரு சைடு பிசினஸா பண்ணிக்கலா ஏன்னா அது வந்து அழிய போற வியாபார கெடையாது
ம்
அதனால ஒரு பத்தாயிர ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மொத் தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இப்ப வாங்கறோன் வையே
ம்
எல்லா சைஸ்லயு ஒரு செருப்பாருந்தா எதாருந்தாலு வாங்னா ஒரு ஆன்லைன்ல வாட்ஸ் அப் நம்ம தெரிஞ்ச வாட்ஸ் அப் குரூப்ல
ம்
அந்த மாரி ஸ்டோரி அந்த மாரி போட் டு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாரி பண்ணலா
எதுக் கூப்ட
சேல்ஸ் ஆகு ஆனா அது நீ சொன்ன மாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அத பாக்க முடியாது அதையே நம்பிருக்கு அது வந்து ஒரு சைடு இப்ப நம்ம ஒரு பதினஞ்சாயிர ஒரு முதல் போட் டு நம்ம ஒரு எங்கேயோ மொத்தமா அமௌண்ட் கம்மியா இருக்கிற எடத்துல யோசுச்சு நம்ம வாங்கி பண்ணலா ஆனா அது வந்து ஒரு சைடாதா பண்ணணு அதையே நம்பி இருக்க கூட அத நம்பி இருக்க முடியாது
ஆமா ஆமா கண்டிப்பா நீ இல்ல இப்ப நீயி விக்னேஷ் சில்க் இருக்குல்ல
ம் பேக் கிரௌண்ட்ல சவுண்ட் கேக்கு சவுண்ட் ஆஃப் பண்ணுங்க ஆ சொல்லு
விக்னேஷ் சில்க்ஸ் விக்னேஷ் சில்க்ஸ்ல அந்த நைட்டிஸ்லா வந்து எவ்ளோ ரேட்டு கம்மியா வெச்சிருக்கா எவ்ளோ ரேட்டு கம்மியா வெச்சிருக்காங்க தெரிமா
என்னது நைட்டி ஆ விக்னேஷ்ஸ் சில்க்ஸ் ஆமா
எவ்ளோ கம்மியா வெச்சிருக்காங்க தெரியுமா அதெல்லா அழகா வெளிய வந்து நல்ல மெய்ன் வந்து நடக்கு அதாவ்து நல்லாவே என்ன சொல்றது நல் ல ‌வியாபாரோ நடக்கு அம்பர்ருவா அந்த நைட்டிக் வெச்சு விக்கலா நல்லபடியா வியாபாரோ நடக்கு இங்க வெச்சு சென்னைலல்லா பாரீஸ்லல்லா வந்துட்டு ரேட்டு அவ்ளோ கம்மியா இருக்கு எல்லா பொருளு ஆனா என்க் இந்த மாரி பிஸ்னஸ்லா ஓரளவு லைட்டாதா நமக்கு லாபோ கெடைக்கு நம்ம லைட்டு லாபத்த வெச்சல்லா ஓட்ட முடியாது
ஆமா ம் நா அதா யோசிப்பே நெறைய சரி நம்மட்ட வண்டி இருக்குன் ட்டு வண்டிக்கு சில நேரோ ட்யூ கட்டாம போட்டுமா யோசிப்பே ஆனா அப்டி யோசிக்க மாட்ட எதாவ்து ஒரு தொழில் பண்ணனு அப்டின்ட்டு யோசிப்பே தண்ணி கேனு போடுவ்மா இல்ல பால் பாக்கெட்டு போடுவ்மான் ஒரு சின்ன தொழிலருந்து அது ல நம்ம லாபத்த கத்துக்கிட்டு அனுபவ்த்தியு நெறைய கத்துக்கிட்டு கஷ்டத்தெல்லா சந்திச்சு வந்தாதா பெரிய லெவலுக்கு போ முடியு
ம்
ம் ஏனா நம்மட்ட அம்மா காசு கெடையாது அப்பா காசு கெடையாது அதனால் நம்ம ஒரு சின்ன தொழிலு பண்ணு ஆனா என்ன அடுத்தவ்ங்கிட்ட வேலைக்கு போ கூடாது இப்ப இந்த ஸுக்கி, ஜுமோட்டோ ஓட்றே ஒரு ஆட்ருக்கு இருவத் தஞ்சுருவா குடுக்கா ஒரு ஆட்ருக்கு இருவத்தஞ்சுருவா குடுக்கா அது சம்பாதிக்க எவ்வள் நேர ஆகு து இதே நா சொந்தமா ஒரு டீயோ எதோ ஒன்னு நா போட் டீ வட எதோ ஒன்னு போட் டு போய் வித்தாலு அது சொந்த பிஸ்னஸ் ஆய்ருது
ம் ம்
இது ஒரு கடைல இப்ப ப்ருந்தாவனோ ஓட்டல் பப்ருந்தாவனத்துல போய் எடுத்துட்டு புது பஸ் ஸ்டாண்டு பாலத்துக்கீழ போனா இருவத்தி நால்ருவா குடுக்கா
ம்
நம்ம ஊருக்கு போற வழில ஜியோ பல்க்குல பெட்ரோல் போட்டமே
ம் ம்
எங்க நம்ம ப்ருந்தாவனோ கனி ரெஸ்ட்டாரண்ட்லிருந்து ஆட்ரு எடுத்துட்டு அங்க போனா எழுவத்து நால்ருவா குடுக்கா போறதுக்கு மட்டு ரிட்டன் வர்றதுக்கு மறுபடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணு வந்தாதா ஆட்ரு வரு அங்குட்டு கூடி உள்ள கடைல அப்போ நம்ம போறதுக்கு வரக்கு அந்த எழுவத்து நால்ருவா சரியா போவு வண்டி தேய்மானோ இங்கருந்து முத்தியாபுரோ போனா தொண்ணூத்தி ஆர்ருவா குடுக்கா போறதுக்கு வர்றதுக்கு ரிட்டன் பேனு சொல்லி அ வெறு ஆர்ருவா குடுக்கா
ஆ
நூர்ருவா அதுல அம்புர்ருவா பெட்ரோல் போய்ரு அம்புர்ருவா இருக்கு அதுல வண்டி தேய்மானோ இருவர்ருவா போயிரு
ஆமா
ரெண்டாய்ரோ கிலோ மீட்ருக்கு ஒருக்கா நா வண்டி ஆயில் மாத்தணு செயின் ப்ரேக்க டைட் வெக்கணு ஏர் செக் பண்ணனு
ம் ம்
கூலி குடுக்கணு வண்டி தேய்மானோ ஆயிரு
ம் ம்
அதெல்லா இவ்வளோ யோசிக்கணு அப்பிடி நீ யோசிக்கச்சல இப்போ அவ்வளோ எடத்துக்கு போறே ஆனா டிப்ஸு போட்றாங்க ஒரு இருவர்ருவா நுப்பர்ருவா
ம்
டிப்ஸு போட்றாங்க வைக்காங்க ஆனா அவ்வளோ இது ஓடுது அதா அப்பிடி நம்ம அடுத் ஒருத்தவன்ட்ட இப்போ ஒரு கம்பெனி ஒருத்த லீஸுக்கு எடுத்த கம்பென்லதா இப்ப நம்ம ஓட்டிகிறுக்கோ கோம் ஸ்விகி சொமோட்டோன்ட்டு
ம்
ஒரு இருவத்து இருவத்தஞ்சுருவாயா கால்ல ஏழு மணியில இருந்து நைட்டு பத்து மணி வர கடந்ததா அதுல ஒரு ஆயாருவா வருது அதுலியு முன்னூற்ருவா பெட்ரல் போக எழுநூற்ருவா நிக்கி ஆனா வண்டி தேய்மானத்த நம்ம சேக்கவே மாட்டோ
ஆமா ஆமா கண்டிப்பா
இன்னைக்கு சம்பளோ எழுநூறு ருவா வருதுந்த அன்னைக்கு பாரு தெண்டமாதா எவ்ளோ நேரோ வண்டி ஓட் என்ன நம்ம அன்னனைக்குலா சம்பளோ வந்துச்சு எழ்நூறு எழ்நூறு
ம்
ஆனா இதுக்கு டயர் மாத்திருக்கலா அன்னைக்கு ரெண்டாயரத்தி ஐந்நூறுருவாய்க்கு டயர் மாத்திருக்கு
ஏ அப்போ
மொத்தமா அதா வேல வருதா அதா எதோ ஒன்னு சொந்தமா பண்ணணுன்னு தோணுது ஒரு மொத்தமா யாவாரோ எடுத்தோ ஏதோ ஒண்ணு சொந்தமா பண்ணு தோணுது ஒரு காய்கறி காலைல மார்க்கெட்ல போய் காய்கறி க காய்கறி யாவாரமோ ஜவுளி யாவாரமோ எதோ ஒண்ணு
ஓ
வண்டியில போற மாரிக்கு சரி கடை போட்ற மாரி சொந்தமா பண்ணணுனு தோணுது மொதலீடு கம்மியான இதுல போட்டு
அதெல்லா வந்து கம்மியா தா லாபோ வரு
ம் ஆமா
நீ வந்து கொஞ்சோ உங்க மாமாட்ட கேக்லா பெஸ்சாம மாமாட்ட பேசிட்டு என்னான்னு கேப் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கடல்லா வச்சன்னா நல்லா ஓடு நீ அந்த மாதிரி இப்ப காய்கறில்லா நீ வாங்கி கொண்டு போற அப்டின்னா ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வாங்கமாட்டாங்க
கட வச்சா ஓடும்பே கடைக்கு அட்வான்ஸ்ஸூ அதெல்லா பாக்கி வச்சுல சொல்றே
நா என்ன சொல்றோ வீட்டுக்கு முன்னாடியே ஒரு தள்ளு வண்டி மாரி வைக்கலா
ம் இங்கல்லா வைக்க விட மாட்டாங்க
அப்டியா
வேற இந்த வீட்டுக்கார வந்து கொணமே சரி சுத்தமா சரி கெடையாது
ஓ
ம் சுத்தமா சரி கெடையாது எங்க வீட்டுக்காரு கொணோ
ஓ சேர் சேரி
ம் ஒரு காரு பஞ்சர் நட்ல பக்கத்துல கார் வந்து நின்னதுக்கே வந்து அப்டி பேசுறாங்க அவ மேனேஜரு மோசமான கொணமா சேரி நீ பாத்துருக்கியா
சேரி தம்பி சேரி
ம் சேரி வைக்கட்டா